அ சாப்ட்டீங்களா தோழி என்ன தோழி பண்றீங்க
இப்பதா தோழி வீட்டு வேல கொஞ்ச இருந்தது அத முடிச்ட்டு வந்தே தோழி நீங்க என்ன பண்
குக்கர் நானு இப்போதா தோழி கொஞ்ச முடிஞ்சுது எனக்கு வேலை இப்போதா தோழி உட்கார்ந்த நடுவுல கொஞ்சோ வேலையா இருந்தது கொஞ்சோ லவுடா பேசுறீங்ளா தோழி
கேக்கலீங்ளா தோழி நா பேசுறது
இப்பதா கேக்குது இதுக்கு முன்னாடி கொஞ்சோ லைட்டாதா கேட்டுது
சரிங்க தோழி
ம் சமையல்லா முடிஞ்சுட்டா தோழி
ம் முடின்ச்சு தோழி செஞ்சாச்சு தோழி எனக் ஒரு சந்தேகோ இருக்கு தோழி ஓ ஸ்கூல் சேக்கறதுல சந்தேகோ இருக்கு தோழி எனக்கு
ம் சொல்லுங்க தோழி
எப்டி எந்த ஸ்கூல் சேத்தா நல்லா இருக்குனு தோழி சி பி எஸ் சீ யா மெட்ரிகா
நா இப்ப வரைக்கு தம்பி ஃபஸ்ட் டேண்டட் தான தோழி இப்பதிக்கு ஸ்டேட் போர்ட் தா தோழி இப்பதைக்கு ஸ்டேட் போர்டு தா தோழி அப்டியா நா ஃபூயூச்சர்லயாச்சு இல்ல இல்ல தோழி ஆ ஸ்டேட் போர்டு தா போயிட்டு இருக்காப்புல சேரி இப்பதிக் பாப்போ அதுக்கப்புறமா சேஞ்ச் பண்ணிக்கலா அப்டின் சொல்லிட்டு போட்ருக்கேந் தோழி
நல்லது தோழி
அது ஒரு செகண்ட் தேர்டில வேணா நம்ம சி பி எஸ் சி யா மாத்திக்கலா ஏ எங்க ஊர்ல அந்தளவுக்கு ஸ்கூல் பெருசா இல்லலைன்னு வெச்சுக்கோங்களே இருக்கு ஃபுல்லா மெட் ரிக்கு அந்த மேரி தா இருக்கு சி பி எஸ் சினா ஒழுங்கா கோ கோச்சிங் இல்ல சரியில்ல செரி அதா பாத்துட்டு நம்ப சேஞ்ச் பண்ணிப்போ ஃபூயூச்சர்ல ஒரு ஸ்கூல் வர மாரி இருக்கு சேர் பாத்துப் போம் அப்டின்னு ஆனா வந்து இந்த ஸ் கூலை பொறுத்த வரைக்கு சி பி எஸ் சி மாடல்ல தா தோழி ஃபுல்லாவே வந்து உங்ளுக்கு எல்லாமே பள்ளியே ஃபுல்லாவே அப்டி தா இருக்கு ஆனா பேருக்கு தா ஸ்டேட் போர்டு
இந்த ஏதாச்சி ஸ்போர்ட்ஸ் ஏதாச்சி சேத்து இருக்கீங்ளா தோழி ஸ்போட்ஸ் ஏதாச்சு சேர்த்திருக்கீங்ளா வெளாயாடுறதுல
இப்ப வெளையாடுறதுல ஸ்கூல்லயே எல்லா சொல்லி தந்துராங்க போல இப்பதா செஸ் ஸ்கூல் ஓன் பண்ணோனதா அ செஸ்ஸூ இது போடலா கிளாஸ் போடலா அப்டின் இருக்க தோழி இப்ப நடுவுலயே போட்டுருக்கணு லீவ்லயே அத ஒடம் முடியாம போனதுனால போட முட்ல இன்னமதா தோழி இப்போதா ஃபோர்த் அன்னைக்கு ஃப வ சோ பள்ளிலா தொறந்துருவாங்க அப்பலருந்து செஸ்ஸு தா போட்லானு இருக்க தோழி அ அவரு வந்து ஷெட்டில் போட்னூன்னாரு செரி இவரு செஸ்ஸு போட்டு ஏனா இவரு சுட்டியா சுத்திட்டு அது பண்ணிட்டு இது பண்ணிட்ருக்காரு செரி இதுனா கொஞ்சொ மூளைய யோசிப்பாரு செஸ்ஸுனா அதனால செஸ் போட்லானு தோழி
நல்லது தா தோழி நீ உங்களுக்கு எந்த ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரஸ்ட் இருக்கு தோழி
இல்ல தோழி எனக்கல்லா ஒன்னு இல்ல தோழி நாங்க படிச்ச காலத்துலெலா ஸ்கூலு பள்ளிக்குப் போறது படிக்கிறத் திரும்பி வீட்டுக்கு வந்துறது அ எதாது டியூஷன்னு போட்டா போறது இல்ல ஏனா வீட்லதா தோழி நாங்கலா இருந்தோ வெளியிலெலா உட்றதில்ல அவுங்க அம்மா அப்பா போனா அழைச்சிட்டு போவாங்க அப்டிதா தோழி இருந்தோ
அப்ப இருக்கிறப்போ டியூஷன் பயில்றது ஸ்கூல் படிக்கறது மட்டு இருந்தீங்க
ஆ அப்டியே இருந்துட்டோ தோழி சொல்லுங்க தோழி என்ன தோழி சமையல் இன்னைக்கி
இன்னைக்கி கரவாட்டுக் கொழம்பு வெச்
சூப்பர் சூப்பர் தோழி சூப்பர் தொட்டுக்க தோழி
தொட்டுக்கிறதுக்கு முட்ட தா தோழி கருவாட்டு கொழம்ப காய் போட்டு வெச்சுட்டு அதுலயே முட்ட போட்டு வெச்சுட்ட தோழி
சரிங்க தோழி சரிங்க தோழி அ பாப்பா தூங்குறாங்களா தோழி எழுந்துட்டாங்ளா
எழுந்துட்டாங்க தோழி விளாடிட்டு இருக்காங்க
சரிங்க சரிங்க பாப்பாக்கு சாப்பாடு தோழி இப்ப
இல்ல தோழி பாப்பா வந்து இப்போ இன்னு சாப்பாடு குடுக்கறதில்ல தோழி
ம் ம் ம்
இன்னு சாப்பாடு குடுக்க நம்ப ஆரம்பிக்கல இப்
சரி சரிங்க தோழி சரிங்க தோழி அ ம் சொல்லுங்க தோழி இப்ப என்ன செர்லேக் அந்த மாரி குடுத்துட்டு இருக்கீங்ளா தோழி
இல்ல தோழி நம்பளோட என்னோட பால் தா தோழி இப்ப வரைக்கோ குடுத்துட்டு இருக்கோ இன்னு அந்த வர்ல தோழி அடுத் த மாசோ தா ஸ்டா தோழி நம்ம குடுக்கற மாரி இருக்கு
ம் ம் ம் ம் சரிங்க சரிங்க சரிங்க கேட்டுக்கிட்டே குடுங்க மருத்துவர்கிட்ட கேட்டுட்டே குடுங்க தோழி
ஆமா அது மருத்துவர்ட்ட கேட்டு தா குடுக்கனு இந்த இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாமே போட்ருக்கோ தோழி நம்ப ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ல வந்து தடுப்பூசி போட சொல்றாங்கல்ல தோழி இப்பயே நா வந்து கவுர்மெண்ட்ல தா போட்டுட்டுருக்க
ம் ம் ம்
ப்ரைவேட்ல போட்னுன்னா எப்டி தோழி ப்ரைவேட்ல போட்றது நல்லதுன் நெனைக்கிறீங்ளா நீங்க
இல்ல தோழி நானு கவர்மெண்ட்ல தா தோழி போட்ட அதாவது ப்ரைவேட்ல போட்றாங்க தா அ அங்க ரெண்டு கைல ரெண்டு தொடையில ரெண்டு அப்டின் போட்றாங்கதா ஆனா கவர்மெண்ட்ல போட்றதுதா நல்லது அப்டின் சொன்னாங்க தோழி எனக்கு அவுங்கதா பாத்து அந்த மருந்துல்லா வந்து ஃபுல்லா வந்து இது பண்ணுவாங்க அப்டிங்குறாங்க அது எந்த அளவுக்குன்னு தெர்ல ஆனா கவர்மெண்ட்ல போடுறது நல்லதுன்னு சொன்னதுனால நா கவர்மெண்ட்ல தா தோழி ஃபுல்லா போட்ட
நானுமே கவர்மெண்ட்டு தா போட்டுட்டுருக்க ஒரு தடுப்பூசி இல்லன்ற மாரி நா கேள்விப்பட்ட தோழி
அப்டிங்ளா அந்த ஸ்வ ஸ்வைன் ஃப்ளூவுக்லா உள்ள ஊசி கெடையாது டைஃபாய்டுக்கு அதெல்லா அங்க கெடையாது தோழி
இல்லாம நம்ப எப்டி போ அது இல்லன்னு சொல்லி கேள்விப்பட்ருக்கொமே ஒரு ஆலோசனை இருந்துது தோழி அது இல்லன்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு ஆலோசன இருந்துது என்னா பண்றது சேரி இன்னா பண்ணறான்றா அதா எனக்கு ஒரு கேள்வியா இருந்துது தோழி என்ன பண்றது நம்ம நம்ளுகிட்ட இல்லியேன்ற
ம் ம் இல்ல கவர்மெண்ட்ல போட்றபடியே போட்டுக்கோங்க நடுவுல இந்த ஸ்வைன் நா வந்து தனியா பிரைவேட்ல தா போட்ட அவருக்கு அது வந்து ஓ ஆமா ரெண்டு வருஷோ போட்ட வருஷத்துக்கு ஒரு வாட்டி போடுணுனாங்க அனால ரெண்டு வருஷோ போட்டு வுட்ட மத்தபடி ஆ கவர்மெண்ட்லதா தோழி நா போட்றதுன்டு அதுதா நல்லது ம்
நீங்க பாக்குறது ஏதாச்சு ஒடம்பு ப சரியில்லனா எங்க பாப்பீங்க தோழி
பாக்கறது நார்மலான உள்ள டாக்டர்டதா தோழி முக்காவாசி ஆ வீ ட்லயே நமக்கு மருந்து குடுத்து ஏதாது சரி பண்ண பாப்போ முடியாத பட்சத்துலதா தோழி அங்க போறது ஆனா எனக்கு எல்லாரு சொன்னது என்னான்னா ஆ இந்த இங்கிலீஷ் மெடிசன் அங்க போகாதீங்க ஆ ஹோமியோபதி அலோபதி அந்த மேரி போனா லேட்டாதா சரியாகு ஆனா சுத் தமா சரியாயிடு இந்த சளி இருமல் பிரச்சனதா அடிக்கடி வரது ஹோமியோபதி எடுங் க ஒடம்புக்கு நல்லது சைடு எபெக்ட்டு இல்ல அப்டின்னு சொன்னாங்க தோழி சேரி ஒரு வாட்டி கொண்டு போய் காமிக்கலானு இருக் க இன்னு போலத் தோழி ஆனா நானுமே போகணு ஆனா
தோழி அந்த கொழந்தைங்களுக்கு கூட ஹோமியோபதில பாப்பாங்களா தோழி
ஆ கொழந்தைங்கள்ல இருந்தே பாப்பாங்க தோழி ஒரேரு வாட்டி நா சின்ன வயசுலயே அவனுக்கு காம்ச்ருக்கே நடுவுல கொஞ்ச நாள் சாப்டாம இருந்தா அப்டி இப்டின்னு ரொம்ப இதா இருந்துது பண்ணா ஃபுல்லாவே சாப்பாடு கெடையாது அப்டிலா இருந்தா அங்க கொண்டு போய் ஒரு வாரந்தா மருந்து குடுத்தா அப்பறோ சாப்ட ஆரம்பிச்சாப்புல அதுக்கப்பறோ நா விட்டுட்டே அவர் வந்து ஒரு மாசோ குடு க சொன்னாரு நா விட்டுட்டே ஆ இன்னிக் சேரி ஒரு வாட்டி கொண்டு போய் காமிக்லா அப்டி இப்டி சளி இருமல் பிரச்சன இருந்துட்டே இருக்கு நம்ம சும்மாவு இந்த இங்கிலீஷ் மெடிசன் குடுக்கக்கூடாதுல தோழி சேரி அதா கொண்டு போய் காமிக்கலான்னு யோசனைல இருக்க தோழி ஆனா போனா மெதுவாதா சரியாகுங்க்றாங்க அது எல்லாத்துக்கு உங்க்ளுக்கு விருப்பம்னா கொண்டு போய் காமிங்க அப்டின்னு சொல்றாங்க
இல்ல தோழி நம்ம மெ இங்கிலீஷ் மெட் மெடிசன் போட்றதால என்னன்னா மருந்து போட் தாலுமே வந்து நம்மளுக்கு அது எஃபெக்டு பின்காலத்துல எஃபெக்ட் ஆகும்னு சொல்றாங்க தோழி நெறய மருந்து ஊத்துனா
ஆமா தோழி ஆ இப்ப பாத்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக்ல்லா ஃபுல்லா எழுதி தந்தறாங்க ஆண்டிபயோட்டிக் குடுத்தா தா சளி இருமல் விடுது அந்த மாரி நெலமயாயிட்டு இப்போ உள்ள காலகட்டத்துல அப்பனா நீங்க அடுத்தடுத்தது சளி இருமல் வந்தாலே ஆன்டிபயோட்டிக் குடு தா தா பசங்களுக்கு நிக்குங்கிற நெலம ஆயிட்டு இது வந்து கண்டிப்பா பிற்காலத்துல அது எந்த அளவுக்கு சைடு எஃபெக்ட் வரும்ன்னு தெரில நா இப்ப பேசுனவங்க எல்லாட்டயுமே விசாரிச்சது என்னன்னா இது வரைக்கும் என்னோட நண்பர்கள் பொறுத்த வரைக்கும் அவுங்களும் சொன்னத என்னானா ஹோமியோபதி தா சொல்றாங்க தோழி எல்லாருமே ம் ம் நல்லது சைட்எஃபெக்ட் இல்ல மெதுவா சரியானாலு சுத்தமா சரியாயிடு அப்பிடின் தா சொல்றாங்க தோழி
அது நல்லது தோழி அப்போ நீங்க அதுவே பண்ணுங்க தோழி ஏனா நம்மளுக் மெதுவ் அ எவ்ளோ சீக்கிரம் பண்றத விட நம்ம கொழந்தை க்கு எந்த எஃபெக்ட்ஸு இல்லாம பின்காலத்துலயு நல்லா இருக்காங்கன்னு நனைக்கும் போது நம்ம அது பண்ணலானு நினைக்கிறே தோழி எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே
ஆமா தோழி அதுதா நானே யோசிச்சே சரி போவோ ஒரு நாள் போய் காம்ப்போனா அப்டியே ஓடிட்ருக்கு தோழி போகணு தோழி
போய் பாருங்க தோழி ஏன்னா நம்ப ஏதாச்சி நம்ப டைம் பாக்லா இதுக்கப்றோ போணுமானா இங்க போய் தா தோழி ஆவுனு ஏன்னா இது வந்து கொழந்தன்றப்ப நம்ப எல்லாமே முஞ்சாக்கர்தயா இருந்தா நல்லதுன்னு எனக்கு என்னோட இது தோழி ஏன்னா நம்ப ஏன்னா இப் இப்ப நெறைய பேருக்கு பாத்துருக்கோ நீங்க இத இத பத்தி எல்லா பேசிருக்கீங்களா தோழி பாத்துருக்கீங்களா இந்த இப்போ அக்குப்பஞ்சர் டாக்டர்லா தெரியுமா தோழி கால்லயே வந்து பண்ணத
ஆ அதுக்கெலா இதுவரைக்கும் போனதுல்ல இது வரைக்கு இன்னு வர்ல அதனால இன்னு போனதில்ல தோழி
உங்குளுக்கு கூட பாத்தது இல்லையா தோழி பயனுக்கு கெடையாது உங்குளுக்கு
ஆஹா எனக்கும் போனதில்ல தோழி நானு இது வரைக்கு எதுவு இல்லையா அதனால போனதுல்ல ம்
சொல்லேனா அது மெடிசனே கடையாது தோழி மருந்தே சாப்புட தேவல்ல நம்ம நரம்பு இருக்குல தோழி நரம்ப வச்சி இந்த கால் பாதத்துல வந்து இந்த ஒரு ஊசி மாரி பண்றாங்க தோழி அத குத்தி இந்த நம்ப பஞ்ச் பண்ணி பஞ்ச் பண்ணி பஞ்ச் பண்ணி குத்தி குத்தி அந்த நரம்பெல்லா சரி பண்ணி நம்ப தலவலி இருந்தாலுமே கோல்டு தலவலி எல்லாத்துக்குமே பாக்குறாங்க தோழி நானுமே இந்த இப்போ திருமண அப்புற தா தோழி எனக்கே தெரியு இங்க மாமியார் வீட்ல போயிட்டு இருக்காங்க அங்க அப்பதா எனக்கு தெரிஞ்சிது அதுக்கு முன்னாடியு நம்ப வந்து பெருசா ஹஸ்பெடல் போற ஆள் கெடையாது தோழி எனக்கு ஒரு தலவலி வந் ந்தாலுமே அது அப்பிடியே விட்டுருவே தோழி மருந்து கூட மாத்தர கூட போட மாட்டே
ம் ம்
தைலம் போட்டோமா அது ஆவி புடிச்சேனா அது முடிஞ்சிரும் அது ஜொர வந்தாலுமே அந்த மாரிதா ஏன்னா மோஸ் நிறைய மாத்தர எடுக்க நா விரும்ப மாட்டே
ம் ம்
அந்த மாரி எனக்கு இருக்கவோ ஊசி மாத்தர போடும் போது நீ இவுங்க சொல்றப்போ இது நல்லா இருக் ஏன்னா இவுங்க எப்பமே வந்து அங்க போவாங்க தோழி நீங்க சொல்றீங்களா ஹோமியோபதி மாத்திர அந்த மாரிதா தோழி யூஸ் பண்றாங்க
சரிங்க தோழி சரிங்க தோழி நம் இது வரைக்கு நல்லா நெறையா இது சொல்லியிருக்கங்க தோழி பின் தொடருவோ தோழி நம்ம
ஓகேங்க தோழி நன்றி தோழி